ஹலோ
ம் என்னடி பண்ற
சும்மா தாண்டி இருக்கே என்ன பண்ற என்ன ஆச்சிரியமா இருக்கு ஃபோன்லா பண்ணிருக்க
ஆமா ஒரே கடுப்பா இருந்துச்சு செரி கொஞ்சோ பேசி மனச தேத்திக்கலான்னு கால் பண்ணே. ஃப்ரீ தானே நீ
ஃப்ரீ தா, ஃப்ரீ தா. நேத்துதா வேல பாத்த. இன்னக்கி எந்திரிச்சதே லேட்டு தா. டென் தேட்டிக்கு தா எந்திரிச்ச
ம் நா கூட இன்னக்கி கொஞ்சோ லேட்டா தா எந்ச்சே. ம் நானு சும்மாதா இருக்கே. ரீல்ஸ் பாத்துட்டே இருந்த. செரி கால் பண்ணி பேசிக்கலானு கால் பண்ண.
ம் ம் நானூ நெனைச்சே தா உனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி. ரொம்ப நாளாச்சு இவள்ட்ட பேசி அப்டின்ட்டு நீயே கால் பண்ணிட்ட. ம் வேலையெல்லா வேலையெல்லா வீட்டு வேலை முடிச்சிட்டயா?
ஆஹ் ஓரளவுக்கு முடிச்ட்ட. வீடு கிளீன் பண்ணியாச்சு. இந்த வீ கிச்சன் தா அப்டியே, கிச்சன்தா அழுக்கா இருக்கு அப்டியே. கிச்சன் போய்ட்டு கிளீன் பண்ணணு இப்போ.
அந்த கொஞ்ச கொஞ்சமா
உஹ் அதா இப்போ ஹ பேசிட்டு கொஞ்சோ பிரேக் எடுத்து விட்டுட்டு திருப்பி போலானு இருக்க
செரி செரி நேத்து வீட்ல இருந்தாங்க அவுங் போய் கூட ஒ ஒ ஒரு ரூம் பாக்கலாம்னு சொல்லிட்டு நா ஒரு ரூம் பாத்துட்டு இருந்த. அவங்க ஒரு ரூம் பாத்தாங்க. ஃபுல்லா கிளீனிங் ஒர்க் நேத்து பினிஷ் ஆயிடுச்சு.
ம் பரவாயில்ல சேந்து வேல பாத்தா சீ கிரமா முடிஞ்சுடு அவ்ளோ இதுவா இரு க்காது. தனியா வேல பாக்கணுனா ரொம்ப கஷ்டம்
உம் வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த மாரி டீப் கிளீனிங்கு மத்த நேரோ நார்மலா நம்ம வந்து பண்ணிட்டு தான இருக்கோ ஓரளவுக்கு.
ஆமா நார்மலா பண்ணிட் தா இருக்கோ. இப் இப்ப இந்த பண்டிகை எல்லா வருது இல்லயா இந்த தீப்பா வளில்லா அதுக்காகதா கிளீனிங் நடந்துட்டு இருக்கு.
ஆமா ஆமா கரெக்ட். கரெக்ட்டுதா அடிக்காகனு அந்த அளவுக்கு கரெக்ட் ஆமா வருவாங்க. ஊருக்கெல்லா போலயா நீ எதுவூ
ஆஹ் போணு. இந்த தீபாவளி முடிச்சுட்டு அடுத்த நாள் போலான்னு இருக்கோ
சேரி சேரி ம் டயர்டா இருக்குமே
ஆமா என்ன பண்றது, இப்போ இந்த வீக் வந்து இந்த தீபாவளி அன்னக்கி அவூங்க வீட்ல இருந்து வராங்ளா. சரி அடுத்த நாள் வேணா நா அங்க போலா ஏ அம்மா வீட்டுக்கு அப்டின்னு இருக்க
சேரி சேரி பரவாயில்ல ம் அப்போ போயிட்டு வா ஒர்க்கு வேற நமக்கு தீபாவளி இந்த மாரி ம் ச் பண்டிகை வந்தாலே பெண்ட் எடுத்துருல ஒர்க்கு
ம் ஆமா ஆமா ம் பேசாம வீட்டுக்கு ஏதாச்சு வேலைக்கு ஆளுங்கள வெச்சுக்கலான்னு இருக்கே நா அதுக்கு வேற
ஆமா மா கரெக்ட்டு தா பட் நீ இந்த மாரி ஆன்லைன்ல ஆப்பெலா இருக்கு இப்போல்லா நறைய பண்ணிருக்காங்க அப்போ நைன்டி நைன் ருபீஸ் ஒன் ஃபாட்டி நைன் ருபீஸ்லா ஒன் ஆர்க்கு ஒர்க் பண்ணறாங்க அந்த மாரி என்ன ட்ரை பண்
அப்டியா இதுல்லா எனக்கு தெரியவே தெரியாதே
நெஜமா அந்த மாரிலா இருக்கு அ பாத்திரம் இருக்கு அப்படினு சொன்ன அடின்னா அப்போ ஒரு ச அந்த மார்னா ஃபிஸ்தா ஒரு ஹேர் அக்குள்ள அவுங்க முடிச்சிருவாங்க ஓரளவுக்கு
ம் ஓகே ஓகே நீ வேணா எனக்கு அனுப்பு வாட்ஸ்அப்ல நான் செக் பண்றேன்
அப்ரோ வீக் இரு சென்ட் பண்ற
ம் பரவாயில்லையே ஒன் ஆருக்கு ஒன் ஃபார்ட்டி நைனா
ம்
ம் என்ன உ வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு
அப்படியா இப்போ கேக்குதா அதா இப்போ என்னன்னா நைன் நைன் ருபீஸ்லையு இருக்கு ஒன் ஃபார்டி நைன் இரு ஆ அதுதா நைன்டி நைன்லயு இருக்கு ஒன் ஃபார்ட்டி நைன்லயு இருக்கு
அப்டியா பரவாயில்ல இப்ப எல்லாம் வே வேலைக்கு கேட்டால வந்து டூத் தௌசன் ரூ த்ரீ தௌசண்ட் ரூபிஸ் கேக்குறாங்க
கரெக்ட்டு அதுவாது பரவாயில்ல பி ஹெச்சிக்கு கனெக்ட் பண்றா தெரியுமா ஒன் பி ஹெச்னா இவ்ளோ டூ பி ஹெச்னா இவ்வளோன்னு கனெக்ட் பண்றா
ஓஹோ அது வேற இருக்கா இப்போல்லா
ம் அதனாலதா நாச சரி ஓகே இந்த ஆப்ல மட்ட மட்டும் தா அப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தான் நா பாத்தே நைன்டி நைன் ருபீஸ்க்கு ஒரு பாத்ரூம் கிளீன் பண்றது நைன்டி நைன் ரூப்பிஸ் ஸ்பூன் சிங்க்ல இருந்து பாத த்து கிளீன் பண்றது அந்த மாரி கொடுத்துருந்தாங்க
பரவாயில்ல நீ ட்ரை பண்ணிருக்கியா இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு இருக்கி
முமாம் கூப்டு இருக்கே கூப் கிடேக்கே நல்லா நீட்டா ஒ து நீ வந்து அவ்ங்க பண்ணு போது பக்கத்துல நின்னா மட்டும்தா ஒழுங்கா பாப்பாங்க
எப்பவுமே வந்து வேலேக்கு வெச்சாலுமே நாங்க பாத்தாதா கரெக்டா பண்ணுவாங்க இல்லாட்டி அர கொறையா முடிச்சுட்டு போயிடுணுன் இருப்பாங்க
ஆமா இப்ப நமக்கே தெரிஞ்சவங்க யாராவது கூப்ட்டு பா அவுங்க நம்ம கூட இருந்தா மட்டும்தா ஒழுங்கா பாப்பாங்க நம்ம இல்ல அப்டின்னா அங்க பாத்ரோ ஒழுங்கா தேக்க மாட்டாங்க கிளீனா இருக்காது என்ன ரொம்ப செலவு பண்ணாது ரொம்பெல்லா கூப்புடாத ஒன்ஸ் ஒரு தடவ வேணா ட்ர ரொம்ப முடியல அப்டின்னா மட்டு வேணா ட்ரை பண்ணிப்பாரு
ஆமாமா பாக்கலா இந்த தீபாவளி கிளீனிங்க்கு தா கூப்புட்ணு யாரயாச்சு நா வேறணா ட்ரை பண்ணி பாக்றே இந்த ஆப்ல
ம் நீ ட்ரை பண்ணிப் பாரு நா உனக்கு சொல்ற சமச்சிட்டியா மதியானோ இன்னு சமை இல்லயா
ஆ இப்ப போய் சமைக்கணு இந்த கிச்சன் கிளீன் பண்ண சொன்னல அத கிளீன் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிக்கணு
அது ஆயிடுமே அது எப்டியு ஒன்னவர் கிட்ட ஆயிடுமே
ஆமா ஆமா பரவாயில்ல ஆகட்டும் லேட்டா தா சாப்டுவாங்களே த்ரி ஓ கிளாக் கிட்ட தா சாப்டுவோமே அதனால
ம் அவ்ளோ லேட் ஆயிடுமா ஆ
ஆமா ஏஞ்ச்சதே லேட்டு தான ம் ப்ரேக்ஃபாஸ்ட்டே லேட்டா தா சாப்ட்டோ அதுனால
ம் கரெக்ட்டு கரெக்ட்டு ம் நானே இப்பதா ஒரு நம் தாட்டி இருக்கு லெவன் தாட் இருக்கோ அப்பதா நானு பிரேக்ஃபாஸ்ட் சாப்ட்டே காலேல
ஆமா இந்த லீவு டை டைம்லயே காலேல எந்திரிக்கவே முடில
ஆமா கரெக்ட்டு தா நம்ம வந்து இப்ப ரொம்ப சோம்பேரியா வேற ஆயிட்டோ நெக்ஸ்ட் இப்போ இப்ப கொழந்தைக்கிலா அடுத்த மந்த்து ஸ்கூலு நா என்ன பண்ண போறனே தெர்ல தெரியுமா
ஐயோ ஆமா காலேலே எந்திரிக்கணு நம்ம சின்ன வயசுல கூட அவ்ளோ சீக்கிரோ எஞ்சிருக்க மாட்டோ போல இப்போ கொழந்தைங்களுக்கு சமைக்கிறதுக்கே எந்திரிக் இன்னு போலே ந
நம்ம என்னன்னா எந்திரிப் இப்போ வீட்டுல அம்மாலா சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க பாக்ஸ்ல எடுத்துட்டு போயிடுவோ அதுவும் நமக்கு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க எடுத்துட்டு பேயிருவோ
சாப்பாடு சாப்ட கூட வெச்சிருப்பாங்க ஸ்கூல்க்கு கூட கட்டி வெச்சிருப்பாங்க
ஆமா இங்க என்ன மேட்டர் நம்மதான் அம்மா ரோலே சோ என்ன பண்றது கஷ்டம் உஹம் பண்ணிதான் ஆகணும்
அப்புறம் வீட்ல இருந்து வேற கொஞ்சம் வெயிட்டு போட்ட மாதிரி வேற ஆயிடுச்சு ஜிம்முக்கெல்லாம் போய் ஜாயின் பண்ணும்னு இருக்கே நா
அப்படியா நான் போயிட்டுருந்த போன மந்த்துக்கு முந்தின மந்த்த் போனேன்னா ஒரு ஒன் மந்த்த் போனே அப்புறம் எனக்கு வீட்லே வேலை பாத்துட்டு அங்கேயும் போயிட்டு என்னாலு முடியல சிரியசா நானும் செம்ம வைட்டு போட்டேன் நீ பார்த்தாலே நம்ம மட்ட இது நான்தானான்டு
ம் அப்படியா
ஓவர் கெயின் ஆயிடுச்சு
ஆமா ஆனா நமக்கு செட்டே ஆகாது ஜிம்கு போயிட்டு வீட்டையும் மேனேஜ் பண்றது
கரெக்ட் தான் பட் நமக்கு வந்து ஒரு கூட்டில் இல்ல உனக்கு வீட்டு வேல மட்டும் பாத்தாலா உடம்பு குறையாது இல்ல
இம் ஆமா ஆமா இல்லாட்டி வீட்லயே ஏதாச்சு டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி பண்ணனும்
கரெக்ட் அது கரெக்ட் நீ சொல்றது பட் ஹார்ட் ஒர்க் நமக்கு அந்த அளவுக்கு ரோம்ப ஹார்ட் ஒர்க் என்னா மிஷின் இருக்கு துணி துவைக்க பாத்திரம் என்ன அது அவ்வளவா இருக்காது லைட்டா தான் அப்ப அப்பதேச்சுறதனால ரொம்ப அதுவா இருாது வீடு கிளின் பண்றோம் அவ்ளவு ஆ இது ஒரு பெரிய ஒர்க்க் இல்லல்ல
ஆமா டெய்லி வீட்டில படுத்துட்டு பெட்டில படுத்துட்டு ஃபோன் நோண்டிட்டே இரு ஆனா நல்லா வெயட்டு போட்டிருக்கோம்
கரெக்ட்டூ அது நீ சொல்றது நூத்துக்குணூரு ரெண்டாவது என்னன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும் நமக்கு அது கிடையவே கிடையாது இப்போ
ஆமா இந்த ஸ்கூல் துரந்தா மார்னிங் ஏஞ்சுடுவோ இல்லாட்டிதான் நல்லா தூங்கிடுவோ தூங்கி பத்து மணி பதிணோறு மணி அப்படின்னு
ஆமா இல்ல நார்மலா பேபி இப்ப ஸ்கூல் போனதுனால சாட்டடே எப்படா வரும் நமக்கு லேடாஎந்திரிக்களா அப்படின்னு தோணும்ல சாட்டடே சண்டே வந்தாலே அந்த மாதிரி இப்ப நம்ம இரு இந்த லீவ்ல பண்ணிட்டு இருக்கோங்க சம்மர் லீவ்ல
உம் ஆமா
உம் உம் போகுது இப்படி இப்படி போகுதுதான் பாப்போம்
உம் நான் கூட டயட்டு கூட இருக்கலான்னு இருந்தேன்
அப்படியா நீ இன்னும் அப்போ ஓள்ளியதான இருப்ப இல்ல நீ அப்போ ஓள்ளியதானே இருந்த
ஒல்லியாதான் அந்த இந்த வீட்டுல இருந்துட்டு கொஞ்சம் வெயிட் போட்டுடுச்சு எனக்கு கண்ட்ரோல் இல்லாம சாப்பிட்டுடேனா வீட்ல தானே இருக்கும் அப்டிட்டு ஆர்டர் பண்ணி சாப்பட்டுக்கிறது ஆஃபர் வந்தா அந்த மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா சாப்ட் னால தான் வெயிட் போட்டுச்சு
நீங்க சொல்றது கரெக்ட் இப்ப நீங்க ஒரு சில ஆப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர்ன்ற பேர்ல நம்மளுக்கு பாதி பர்சன்டேஜ் ஆஃபருன்ற பேர்ல நம்மள வந்து அப்புடியே அவ்ரு கவ் கவர்னு சொல்லி எப்டி சொல்றது நம்பள ஈர்க்கற மாரி இது பண்ணி உம் நம்மள வந்து வாங்க வெ க்கிறாங்க கரெக்ட் தானே
ஆமா ஆமா அது பாத்துதா நானும் வாங்கிட்டு காசுதா செலவு போல ஹெல்து கூட ஸ்பாயில் ஆகுது
ஹம் கரெக்ட்ட் நம்ம வாங்கி சாப்டுறது நல்லதும் இல்ல அதிகமா அந்த மாரி ஃபுட்டு வாங்கி சாப்டுறது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இல்ல
உம் ஆமா வீட்டுல செஞ்சா அது கொஞ்சோ ஹெல்த்தியா செய்வோ அதா வீட்டுல எங்க செய்ய முடியுது ஒ ரே சோம்பேறியா இருக்கு
சோம்பேறி கால்ல சமைக்கிறோ மதியானம் சமைக்கிறோ நைட்டுக்கு டின்னர் பண்றோ இதுலியே போயிடுது பவோம்
உம் ஆமா ஆமா
உம் சரியாய் ன்றதுனால நம்மனால எதுவு பண்ண முள்ள நீ சொல்ற மாத்ரி ஆனா நீ நா சொன்னேன்னு உன்கிட்ட அந்த ஆப் ட்ரை பண்ணி பாரு
ஆஹ் நா ட்ரை பண்ணி பாக்குறே செரி
அந்த மாரி ஒரு சில ஆப் நறைய ஆப் இருக்கு இப்ப நறைய லான்ச் பண்ணிப்ப அந்த மாரிலா
ஆமா நறைய லான்ச் பண்ணிருக்காங்க பட் வந்து ஒரு சிலது வந்து இந்த ஃப்ராடா கூட இருக்குமேன்ட்டு பயம் எனக்கு ஆன்லைன்ல பா
தா நீ எதுக்கு ஆன்லைன்ல பே பண்றாவன் நேர்ல வந்தான உனக்கு தெரிய போதுல்ல அவங்க நேர்ல வருவாங்க அப் அப்ரோ தானே நீ பைசா குடுக்கப்
ஆமா நார்மலாவே நா புக் பண்ணாலுமே இந்த சாப்பாடா இருக்கட்டும் எதுவா இருக் கட்டும் கேஷ் ஆன் ஹேண்ட் தா குடுப்பேனே நா ஆன்லைன்ல பே பண்றதுக்கே பயம்
நல்ல ஐடியாதான் உம் ஏன்னா சம் டைம்ஸ் இப்ப இப்ப நறைய ஸ்கேம் நடக்கறதுனால பயம்தா
ஆமா ஆமா செரி செரி நானும் போயிட்டு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு சமைக்கணு வேற உம் செரி நா அப்புறமா பேசு ற பாய்
செரி டி ஓகே டி பாய் பாய் உம் உம்
ஹ